கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்களாங்க
ஆஹ் இப்ப கேக்குதுங்க இப்பதா கேக்குது பேசுங்க நா பேஸ்த கேக்குதா ஆஹ் இப்போ எனக்கு கேக்குது ஆஹ் நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கம்பா சாப்டீங்ளா
பசங்கா நல்லாருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்ப்பா பாப்பா ஸ்கூ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கோ அவுங்களுக்கு லைட்டா ஃபீவர் மாதிரி இருக்கு அதனால அப்டியே ஆஸ் டல் கூட்டிட்டு போலான்டு ரெடி பண்ணிட்ருக்கோம் நைட் டிஃபன் ரெடி பண்ணு சப்பாத்தி பண்ணு தக்காளி தொக் ண்னோ அது அப்டியே ரெடி பண்ணிட் இருக்கம் அ நீங்கொ
நா சும்மாதாங் தோழி ஒக்கான்ருக்கே காலையிலயே நானு காலையிலயே தக்காளி சட்னி செஞ்சு வச்சுட்ருக்குறே அவ்ளதா வம்புழுத்தோ ஸ் சார் மதியோ காளி கீர கொழம்பு பண்ணே
ஓ சூப்பருங்கோ ராகி களி எல்லா செய்வீங்ளா
ஆ சூப்ரா செய்வே
பரவாய இல்லங்கோ இந்த ரொட்டி இது மாரி எல்லா செய்வாங்களே
ஆ அதுவு செய்வே அது ஒவ்வொரு நாளைக்கி டெய்லியு ஒவ்வொன்னு ஒவ்வொன்
ப்டி செய்வீங்களா என் புடிக்கு நா ட்ரை பண்ணிருக்கே ஆனா வந்து அது என்னனாக்கா நம்ம அது செய்ய போம்போது வந்து ந்து அப்டியே அது கட் ஆகி வந்துட்து அந்த மாரி இஷ்யூஸ் எல்லா வருது
அது வந்து நீங்க ரொம்ப தண்ணியாருந்தா அந்த மாரி ஆய்டு அது திட்டமான பதொ இருக்கணு அத வந்து எப்டி தெரியுமா செய்வோ நாங்க இல்லல்ல பத் பச்ச தண்ணிய கூட ஊத்தலா ரோ ராகி மாவு நா முரங்கக்கீர முருங்கக்கீர கொஞ்ச நல்லா போண்ணு அப்றோ ம் முருங்கக்கீர அப்பறோ வந்து இது க்கு நாளு பேரு முருங்கக்கீர வெங்காயோ நாங்க பச்ச மொளகா போட் போட மாட்டோ தூள் போட்டுருவோ நம்ம பூண்டு போட்டுக்கலா ஒவ்வொருத்தரு வேர்க்கல்ல போட்றாங்க நா வேர்க்கல்ல போட்றதில்ல அவ்ளோ தா கொத்தமலி கருவொப்பில த கேரட் போட்டுக்குவ நானே கேரட் சீவி போட்டுப்பே அது நல்லா லா கொஞ்சோ நல்லா
ஆமா நல்லாருக்கு ம் கலந்துடுவீங்களா நல்லா போட்டு எல்லாமே வெளியே வந்து பேசுறீங்களா எனக்கு நெட்வொர்க் கெடைக்கல ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுன்னா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ